ஹலோ சிஸ்டர் கேக் கிதா ஆஹ் கேக்குது சிஸ்டர் ஹாய் சிஸ்டர் என்ன பண்றீங்க அ
நாங்க சும்மாதா இப்பதா தூங்க போலான்ட்டு வந்தோ
ஆஹ் நாங்க சும்மாதா சிஸ்டர் எ பொண்ணு எந்திரிச்சிட்டா அ அப்ற இனி நம்ம எங்க தூங்குறது அவ்வளவுதா எங்க வீட்டுல எப்டினா டான்னு அஞ்சு மணிக்கு டீ போட்றனு கண்டிப்பா இருக்கணு சோ நம்ம வந்து இனி தூங்க முடியாது. டீ போட போணு அப்புறோ வேல செ சரியா இருக்கும் சிஸ்டர் பாத்ர வெளக்றதா சிஸ்டர் பெரிய வேல
ஆமா வீட்ல இருந்துனு மூன் நேரமு சமைக்கணு பாத்தர வெளக்கணு இதே வேலையாதா போயிட்டுருக்கு, டீ போடணு உம் வேலைக்கு போய்டனு ஆமா அந்த வீக்டேஸ்ல புல்லா அந்த வேலைக் போயிட்டாலா தெரியாது அந்த வாரதுல ரெண்டு நாலு சொன்ன மாரி காலைல சமைக்கிறது மத் தெனு சமைக்கிறது ஈவ்னிங் டீ போட்றது
ஆமா அதெல்லாம் பண்றது கூட எனக்கு கஷ்டமா தெர்ல பண்றதுெல்லாம் கஷ்டமா இல்ல அந்த பண்ற ஜாமான் குமியுது பாருங்க. சிங்க் நெறைய குவியல என எல்லாம் அப்டியே குமியே விட மாட்டேன் ஆனா கடுப்பா இருக்கும் எனக்கு.
ஆமா நானு அப்பப்பவே வாஷ் பன்னிபே மானிங் முடி ச்சன் அதெலாம் வாஷ் பண்ணிட்டு தா அடுத்தது ஆப்டர்னுனே ஸ்டார்ட் பண்ணுவோம்
ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க ஸிங்க் நெறைய அப்டியே போட்டு வெப்பாங்க எனக்கு அந்த மாரி போட்டு வச்சுட்டு.. வெளக்குனா எனக்கு அப்டி சார் ரொம்ப ஒரு மாரி மனசே கஷ் ஷ்டமாயிரு என்னடா அது அப்டின்னு ம் அப்பப்ப அப்பப்ப ஒரு ஒரு ஒரு டம்ளர் எடுத்த கூட நா போய் கழுவி கழுவி வெச்சிருவே அந்த மாரி பண்ணுவே வந்து ஜிங்க் எப்பவுமே க்ளீன் னா இருக்குணு
ஆமா அந்த மாரி இருந்தாதா கொஞ்ச நமக்கு நல்லது ஏன்னா நா வாரத்துல அந்த ரெண்டு நாள் தா நம்ம வீடூ கிளீன் பண்ணனு எல்லா வேலையு செய்யணு பசங்கலோட துணிய தெவச்சு போடணு எல்லா அந்த ரெண்டு நாள்ல சொன்ன மாரி ரெண்டு நாள் தா ரெஸ்ட் எடுக்காலுனு சொல்லுவாங்க ஆனா அந்த ரெண்டு நாள்ல ரெஸ்டே இருக்காது உம் ம்ம் உங்களுக்கு கொழந்தை இருக்கிறதுனால இன்னு ரொம்ப வேல ஜாஸ்தியா இருக்கு
ஆமா கண்டிப்பா எ பொ அது ஆமா எ பொண்ணு பின்னாடியே திரிவா கைக்கொழந்தேனா நடக் டக்கறளவுக்கு ஆயிட்டாங்க நடப்பாங்க ஓடுவாங்க
ஓகே ஓகே அதா ரொம்ப கஷ்டமே ஓ ஆமா தூக்கி வச்சுட்டே இருக்கும்போது தெரியாது ஓடும்போது நடக்கும்போது தா கஷ்டமே தெரியு
அமைதியா இருப்பா நா உக்காந்து இருந்தேன்னா அங்க உக்காந்து விளையாடுவ அமைதியா இருப்பா நா எந்திரிச்சு இப்டி போவே முடியாது கிச்சன் பக்க போனா பின்னாடியே வந்து அங்கனே நின்னுகிட்டே அழுகு இடுப்புல வச்சுட்டே சமைக்கணு அப்டியே எனக் செம்ம டென்சினாகு அழுகாம இருந்தா கூட சமைச்சிருவே அந்த அழுகுற சத்த கேட்ட எனக்கு வேலையே ஓடாது
ட்ல்ல மாமனார் மாமியார்ல இல்லேங்களா
இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க ஆனாலு இவ சின்னவ வந்து என்ட்ட இருக்க மாட்டா ஆமா ஆஹ் பெரிய பெரியவள வந்து பாத்துக்குவாங்க அவங்க பெரியவ வந்து கொழந்தையா இருக் துலர்ந்து எங்க மாமியார் கிட்ட படுப்பா அவுங்கதா பாத்துக்கிட்டாங்க சின்னவ இவ இப்ப அம்மா அம்மா அம்மான்னு பின்னாடியே திரியிரா
உஹம் ஆமா
டீங்க நீங்க
சாப்டாச்சு நீங்க சாப்டீங்களா
சாப்ட சிஸ்டர் இன்னைக்கு தா சிலிண்ட்ரு வந்துச்சு ஒங்களுக்குலா எப்டி சிஸ்டர் இங்கெலா வந்துட் து பதிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது வர்றதுக்கு
எங்களுக்கூ அப்டிதாங்க ஒரு நாப்பத்தஞ்சி நாள் லு ஆனதுக்கு அப்பறம் தா புக்கே பண்ணணு ஆ புக் பண்னா அது இல்லாம இப்ப எங்களுக்கு இப்ப இங்க என்ன ப்ராப்ளம்னா அந்த இகேஒய்சி அப்டேட் பண்ணணும் சொல்லிட்டு எல்லாரு அந்த ஆபிஸ் கே போய் உக்காந்துக்றாங்ளா ஆ அந்தா சிலிண்டரு வந்து இப்ப ஊருக் கெங்களுக் கொன்னுவந் தர்ரதில்ல நம்ம புக் பண்ணி இப்ப அந்த ஆஃபீஸ் போய் நாங்க எடுத்
எடுத்துட்டு வரணு அந்த மாதிரி இருக்கு இங்கியும் தா சிஸ்டர் இங்கியும் தா ரொம்ப செரமமா இருக்கு நா பதிஞ்சு நாள் முடிஞ்சா தா நம்ம ம சிலிண்டர் புக் பண்ற மாதுரி இருக்கு இன்னொன்னு கெடைக்க மாட்டிது ஒரு சிலிண்ரு தா எங்கள் எங்க கிட்டே ஒரு சிலிண்ரு தாயிருக் எவ்ளோ செரமம் த வாங்குறது ரொம்ப கஷ்டமாருக்கு ஆஹ் ஒண்ணு வச்சுக்குலா ஒண்ணு வாங்கி வச்சுக்குலா அதுதா ஒண்ணு இருக்கையில ரொம்ப செரம்மா இருக்குது நாங்க கொஞ்சும் கீ வீட்டுக்காரங்க எங்ளுக் கொஞ்சோ ஹெல்ப் பண்ணுவாங்க அவுங்க வேர எக்ஸ்ட்ரா ரெண்டு சிலிண்டர் வெச்சிருக்காங்க துமாத்தி வாங்கிறது அந்த மாரி பண்ணிட்ருக்கோ ரொம்ப தட்டுப்பாடாருக்கு அதிம் இன்னு வாங்கல சிஸ்டர் என்ன பிர ச்சன்ன அப்டினா நாங்க இப்பதா இந்த ஊருக்கு வந்து ஷிஃப்ட்டாயி வந்துருக்கோ வந்து ரெண்டு வருஷோந்தா ஆகுது என்னோட எங்களோட ப்ரூப் எல்லாமே அங்கதா இருக்கு சிலிண்ரு புக் இங்க மாத்தல நாங்க இன்னு அங்கதா இருக்கு அந்த ஊர்ல இங்க வந்துட்டு சிலிண்ரு து அடுப்பு இதுலாந்தா இருக்கு தோ வந்துட்டு கீவீட்ட அவுங்க புக் பண்ணி புக் பண்ணி வாங்குறாங்க அவுங்ககிட்ட நாங்க காஸ் குடுத்துட்டு வாங்குற மாரி வாங்கிறோம்
அஹ் இப்ப வந்து இப்ப யாருமே புக் பண்ணியே தர்துல்லியே இஸ்
தர்றதே இல்ல அது உண்ம தான் ரொம்ப ஐயோயோ ரொம்ப கஷ்டமா போச்சு எவ்ளவாந்தாலும் மூவாயரமா இருந்தாலும் பரவால சிலிண்டர் கெடச்சா சொல்லுங்க சொல்லுங்கனு அந்தளவுக்கு ஆயிர்ச்சு நல்ல வேல எங்க ஓனர் தான் கீலரு இருக்காங்க ரெண்டு வயசான பாட்டி தான் இருக்காங்க கீழே
செரி செரி செர்
ஐ வேற ஏடத்துல வெளியில அளிய வர வீட்டுல இருக்காங்க அங்கட்டு அதனால வந்துட்டு இவங்க இவங்க ரெண்டு சிலிண்டர் வச்சிருக்காங்க அவங்க ரெண்டு சிலிண்டர் வெச்சிருக்காங்க ஆஹ் சோ அதனால அ அது இல்லாம நாங்க இப்போ வந்துட்டு சிலிண்டர் கஷ்ப்படுறோன்னு தெரிஞ்ச அவங்க இன்னொரு சிலிண்டர் அடிஷனல் ஆ அவங்க பேரை குடுத்து வாங்கி வச்சுருக் ஆ ஆக மொத் கீழே இருக்கு அம்மா கிட்ட மூணு சிலிண்டர் இருக்கு சோ மாத்தி மாத்தி வாங்குறனால எங்களுக்கு குடுக்குறாங்க எங்களுக்காவே வாங்கினாங்க பாவம் உண்மையாவே
ஆஆ சிலி ஆமா சிலிண்டர் எல்லாம் இப்போ காலையில எழுந்திரிச்சு நம்ம சிலிண்டர் இல்லாம ஒரு எந்த வேலையும் செய்ய முடியுது பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணும் சமைக்கணும் இந்த ஷென் இருந்தாலும் அந்த டைம்ல கரண்ட் இருக்கான்னு சொல்ல முடியாது இப்ப வேற அடிக்க
ஐயோ நேத்த எல்லாம் சட்டவுனுங்க காலையில அமத்தனவங்க நைட் ஆயிடுச்சுங்க வேற ரொம்ப கடுப்பாயிடுச்சு எனக்கெல்லாம்
எங்களுக்கு காலையில் எட்டு மணிக்கு போச்சு எங்களுக்கு எட்டு மணிக்கு போச் சு இப்போ நான் ரெண்டு மணிக்கு தான் கரண்டே வந்துச்சு
அப்படி வந்தா கூட பரவாயில்லெங்க காலையில ஒம்பது மணிக்கு போயிட்டு நைட் ஆயிடுது ஆறரைக்கு மேல தான் வருது அப்படி வரைய ரொம்ப டென்ஷன் ஆகுது நமக்கு எதுவுமே பண்ண முடியல அ ஆமா கண்டிப்பா இல்ல மழ மழை வர்ர மாதிரி லேசா காத்து அடிச்சு மழை வர மாதிரி வச்ச என்ன பண்ணறாங்கனா இங்க கரண்ட் அமுத்திறாங்க அப்படி இல்லன்னா மழ வந்தா நைட் எங்கேயே பியூஸ் போயிருமா என்னன்னே தெரியல கரண்ட் போயிடுது கரண்டு போனா போட மாட்டறாங்க வரவே மாட்டுறாங்க நாங்க எ என்னோட என்னோட ஆஹ் இங்க அடிக்க நா வந்துட்டு இப்ப ஒரு நாளா எத்தனோ நாள் அந்த மாதிரி படுத்திருக்கே கொசு கடியில நா தூங்கவே மாட்டே சின்னவ வந்து எப்படி கொசு கடில தூங்க முடியுமா இவளுக்கு விசிறிக்கிட்டே உட்காந்து இருக்கண இவளுக்கும் உங்க அத்தாவுக்கு அவுங்களோ காலைல வேலைக்கு போனு நைட் பன்னெண்டு மணிக்கு தா வர்றாங்க
ஆமாமா
பாவோன்ட்டு ரெண்டு பேருக்கு வீசிக்கிட்டே உக்காந்திருப்பேங்க ரெண்டு பேரு தூங்குவாங்க நா வீசிட்டே உக்காந்திர்பே நா
கஷ்டோ நா இன்னோ போன வார்த்தல ஒரே ஒரு ன பைங்கர மழ பெஞ்சு கட் ஆனது விடிய விடிய கரண்ட் இல்லாம வை நா தூங்கவே இல்ல இவுங்க வீட்ல எப்டியோ கொஞ்ச தூங்கிட்டாங்க காலைல நாலு மணிக் போய் காரு குள்ள படுத்து தூங்குணோ முடியாம காருக் குள்ள போய் உ அந்த மாரி ஒரு ச்ச ரொம்ப அந்த சிச்சுவேஷன் இது ஆயிருச்சு கரண்ட் இல்லன்னா ரொம்ப கஷ்டோ நம்மளால எதுமே பண்ண முடியாது இப்ப சிலிண்ரு இல்லாம நமக் கீத சொன்ன மாரி நாற்பத்தஞ்சு நாளைக்கு ஒரு சிலிண்டங்கு போது இப்ப ஃப்ரி சிலிண்டர் கொடுத்தாலுமே நம புக் பண்ணி எடுக் க்கிருந்து ரொம்ப கஷ்
வரது ஆ கண்டிப்பா கண்டிப்பா நானே இன்னு ஃப்ரி சிலிண்டருக்கு அப்ளெ பண்ண முடிய என்னோடரூப் எல்லா அங்க இருக்கு இது ஆக்சுவலா ஃப்ரி சிலிண்டருக்கு போட்டிருக்காங்கன்னு சொன்னாங் இந்த ஸ்கீம் இப்ப வந்துட்டு போயிட்ருக்குனாங்க நா போய் அப்ளே பண்ணெ கொலாந்தைள கூட்டிக்கிட்டு நா எப்டி நாலு மணி நேரொ அஞ் அஞ்சு மணி நேரொ டிராவல் பண்றதுனால எ கணவருக்கு லீவ் கெடைக்க மாட்டிதா கு ட்டே போ மாட்றாங்க
அதாதா இப்ப சிலிண்டர இப்ப ரொம்ப கஷ் இப்ப நெ இப் நம் இருக்கிற சுச்சுவேஷன்ல அது இல்லாம நம் எதுவுமே பண்ண முடியாது
கண்டிப்பா இப்ப இந்த வீட்ல இருக் ஒகே கண்ணு ஓகே உங்க ஹல்ப் பண்றாங்க அவங்களு இல்லன்னு சொல்டா எங்கே போவு சொல்லுங்க ரொம்ப சிரமொ குழந்தைகள வச்சுக்குடு இண்டெக்ஷன நம்பி இருக் இருக்கவே முடியாதுல்ல நானு அதா சொல்லிட்ருகே செ ஃப்ரீயா கிடைக்குன்னு சொல்றாங்க முன்னாடி முன்னாடிய அப்ளை பண்ணுங்க முன்னாடி ஒரு தடவ போட்டிருந்தாங்கள ஸ்கீமு அதுல அப்ளெ பண்ணெங்க அந் இந்த ஊல இருக்கல்ல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நானு என்னோட ந நாத் எல்லாரோ அப்ளே பண்ணோ என்னோட பேர் என்னன்னா எங்க அம்மா வீட் வீட்ல இருந்து நீக்கி உங்களோட கால் ட்ல நா சேர்க்கலப்போ டிசி குடுக்கலா நு சொன்னாங்க நான் டிசி குடுத்தே ஆனா ரிஜெக்ட் பண்ணிவுட்டாங்க ஆனா என்னோட ஆ நாத்தனாற்கு வந் வந்துட்டு அவ வந்து ஆனா அவ பேர் வந்து எங்க கார்டுல இருந்துச்சுல இந்த கார்ட கொடுத்தாங்க ஆனா அவளுக்கு கிடைச்சிருச்சு அவளுக்கு வீட்லயே கொண்டுவோய் கொடுத்துட்டாங்க அவங்க ஊர்ல அவளுக்கு சிலிண்ட்ர் கெடச் அடுப்பும் கிடைச்சச்சு நம் எனக்கு கெடக்காம போச்சு அதுப்ப நமக்கு சிரமமா இருக்கு
ஆமா இப்ப நாங்களு இப்ப கார்ட எல்லா ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்னொரு இன்னொரு கார்டு வாங்கி அத்த மாமாவுக்கு ஒரு கார்டு வாங்குனாதான் சொன்னமாரி நமக்கு அந்த சிறிய என்று கிடைக்கு இவ அவங்களுக்கு ஏதாவது பென்ஷன் ஏதாவது கிடைக்கு க்கும் எங்களுக்குமே இந்த மகளர் உரிமைத் எதுமே கடைக்
கிடைக்கறதில இப்போ எல்லாருமே அதான் சொன்னாங்க நான் வந்துட்டு தனி கார்ட் போடாம நான் அப்படி இதுலயே சேர்த்துட்டேன் என்ன பிரச்சனைனா நம்ம எல்லா நேரம் நம்ம போய் ரேஷன் கடையில போய் பொருள் வாங்க முடியாது எதுக்குமே எல்லாத்துக்குமே நம போ முடியாது அந்த ஒரு ரீசன் எங்க வீட்ல இருக்கு ஒண்ணு மாமி போவாங்க இல்ல நாம போற மாரிருக்கு ஒன்னு அவங்க ஊர்ல இருக்காங்க அப்டின்னா நம்ம தா அதனால ஒரே கார்டாவே நா சேத்துட்டே செரி ஓகே ஒரே மகெந்தா இதுக்கு முன்னாடி நாங்க பிரிக்கலா அப்டின்னு பிளான் பண்ணப்போ அப்போ வந்து இந்த திட்டம் கொண்டு வந்திருந்தாங்கல்ல ஒரு பையனா இருந்தா அவங்க வந்து பேர் பிரிச் சி தனி ரேஷன் கார்ட் போட கூடாதுன் சொல்லிருந்தாங்க இப் இப்ப வந்து போடலாமா அப்போ வந்துட்டு ஒரே ஒரு பையன்னா போட கூடாதுன்ட்டாங்க
ஆஹ் எங்க வீட்ல இவரு பிரிக்க வேண்டான் தா இருந்தாரு பிரிக்கவே வேண்டானாரு இப்ப எங்க அத் த்த மாமா வந்து எங்களுக்காவது பென்ஷன் வருனு இப்போ எங்களுக்கு ஐ டி அதெல்லா கட்டிட்டுக்கிறதுனால வரதில்ல இப்ப பிரிச்சு கொடுத்தா அவங்களுக்காது எத பென்ஷன் அது வ ரூல்ல நீங்க ஏ எப்டி பண்றீங்கன்னா அவங்களுடைய கம்பன்சன்ட்ரத இப்ப நாங்க சரி ஓகே பிரிக்கலா அப்டின்னு இல்லைன்னா எங்க வீட்டுக்காரருக்கு அதுல இஷ்டோ இல்ல வேண்டா அம்மா அப்பா இருக்கற வரைக்கு நம்ம கால்ல இருக் கட்டு எதுக்கு பிரிக்கணுனு அவருக்கு அந்த மாரி ஒரு எண்ணம் ஆனா அவங்களுக்கு வந்து இப்ப இந்த இதெல்லா இதெல்லா வ ரதில்ல உரிமை தொகையல்லா வரதில்ல எல்லாரு வாங்குறாங்க எங்களுக்கு கெடைக்கற
கண்டிப்பா அவங்க சொல்றது சரிதானே நம்ம பென்ஷன் காசு அது வரயில அத எதுக்குங்க விடணு அவங்களுக்கு ஏதோ ஒரு செலவுக்கு ஆகுல்ல அட்லீஸ்ட் ஒரு மருந்து மாத்தர அவசரத்துக்கு உதவும்ல
ஆஹ் நல்ல ஏதாவது ஆமா அதா கண்டிப்பா அந்த மாரி எதா பண்ணணு பாக்கலா எப்படி தா இந்த ப போ போர் எல்லா முடிஞ்சு எப்பதா நமக்
அதுதா போர் முடியற மாரியே தெரியலயேங்க எப்ப சரி பண்ணுவாங்கன்னே தெர்லங்க இருக்கு இருக்க என்ன என்ன மோ சொல்றாங்க ஒன்னும் புரியல இப்ப கொஞ்ச நாள் அந்த பேச்சுவார்த்தையே காணா
பேச்சுவார்த்தக்கான இப்ப கொஞ்ச நாள் அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வரு எல்லா அங்க போ கூடாது இங்க போக் கூடாதுன்னாங்க இப்போ அந்த இதுவு இல்ல
ஆமா
இப்படிதான் என்ன தான் நடக்
அம்மா அதுதான் என்னதான் பண்றாங்க பா
ஆஹ்
எப்படியோ எல்லாம் சரியாயி நமக்கு பழைய மாரி எல்லாம் மாறுச்சன்னா சந்தோஷம் பெட்ரோல் வெள எல்லாமே கூடிடுச்சுங்க
ஆமா ஆமா எல்லாமே ஜாஸ்
அதுதான் எல்லாமே ஜாஸ்தியாச்சு இப்ப பரவால்ல எங்க பக்கம்லாம் கூட ஓரளவு பெட்ரோல் கிடைச்சிச்சு நாங்க முன்னாடி இருந்த ஊர் பக்கம்ல பெட்ரோல் கெடைக்காம எல்லாரும் வந்துட்டு க்யூல நிக்கிறாங்களா பெட்ரோல்
ஐயோ அப்படியா ரேட்டும் ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல ஆமா ஆமா
தியாயிடுச்சுல்ல இந்த பக்கம் அந்த அளவுக்கு தட்டுப்பாடு ஆகலனாங்க நல்ல வேள
ஆகல ஆமா ஆமா ஆமா
ஓகே சிஸ்டர்ஸ் பாருங்க நான் அப்பறம் கூப்பறேன் ஆஹ் ஓகே கிஸ்டபாய்